ஹலோ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க நல்லா இருக்க கிங்களா
ஆஹ் நல்லா இருக்கேன் சார் நீங்க எப்டி இருக்கீங்க
ரொம்ப நல்லா இருக்கேன் என்ன ஒர்க் பண்ணறீங்க
அக்கவுன்ஸ் டிபார்ட்மெண்ட் ல ஒ சார்
ஓகே ஓகே ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் ஒர்க்கெல்லாம் எப்டி அக்கவுண்ட்ஸ்னா நா வந்து கேப் டெய்வரா இருக்கேன்
உம்
கேப் டிரைவர் கால் ல வண்டியில நைட் வரைக்கும் ஓட் இருப்போம் ஓட்டிட்டு இருப்போம் அக்கௌண்ட் டிபார்ட்மெண்ட்னா எப்டி சிஸ்டர் அக்கௌண்ட்ஸ்னா இந்த ஆபீஸ்ல பாக்கர அக்கௌண்ட்ஸ் சிஸ்டம்ல ஒக்காந்து ஒர்க் பண்ற மாரி இருக்கும்
சார் அப்டிதான்
ஓகே ஓகே ஓகே ஆனா உக்கான்டே ஒர்க் பண்ணும் இல்லையா மார்னிங் உக்காந்து
ஆமா மார்னிங் நைன் டு நைன் டு ஃபைவ் வரைக்கும்
லன்ச் பிரேக் லன்ச் பிரேக் இருக்கு எதுவும் அங்க அங்கேயேதான் உக்காந்து சாப்ற மாதிரி இருக்குமா சிஸ்டர்
வெளியில போலாம் இல்லாட்டா ஆபீஸ்லயும் உக்காந்து சாப்புலாம் சார்
ஓகே சிஸ்டர் நான் வந்து சொன்னனே சிஸ்டர் கேப் டிரைவரா இருக்கேன் நீங்கயாவது லஞ்ச பிரேக் நீ லன்ச் பிரேக் வந்து நீங்க ஆஃபீஸ்லேந்து வெளிய போய் சாப்லாம் நாங்க அப்டி இல்ல வண்டிலே உட்காந்துன் சாப்டுவோம் சிஸ்டர் நான் வீட்டுலேந்து லன்ச் எடுத்ட்டு போயிடுவேன் ஏனா வெளியே சாப்பாடுங் சரி செட் ஆவல சிஸ்டர் ஒன்னா மார்னிங் வந்து வீட்டல இருந்து போம் போது லன்சு பிரிபேர் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன் எடுத்து ட்டு ஒரு ரெண்டு மணி ரெண்டரை ம ணிக்குன்னா வண்டியிலேயே உட்காந்து சாப்பிட்டு போம் சாப்பிட்டீங்களா சிஸ்டர் நீங்க சாப்பிட்டீங்களா என்ன ஸ்பேஷல் சிஸ்டர் எது டின்னர்
தோசை தோசை உங்க வீட்டுல
தோசை தேங்காய் சட்னியா இல்ல சாம்பாரா
இல்ல தாங்காச்சு தேங் சாம்பு தக்காளி சட்னி
ஓ ரெண்டுமே தேங்காச்சட்னி இல்ல சாம்பார் உள்ள தங்காளிச்சட் னி எங்க வீட்டுல இந்த காத சேமியான்னு சொல்வோம் இல்லையா காதசமியா செஞ்சிருக்காங்க பிரியாணி மாதிரியே இருக்கும் ஆனா அதுல என்ன பண்ணுவாங்க முட்டை இல்ல ஏறா ஏதாவது போட்டுருவாங்க காதசமியா என்ன அஹ்ஹ் என்ன நீங்க பஸ்ட் வீக்கா சார் நீங்க சார் ஒர்க் போகாலல சமைக்கிறதுலாம் வீட்டல எப்டி சிஸ்டர் நீங்க சமைப்பபிங்களா
நான் தான் சார் புக் பண்ணுவேன்
ஒர்க் கால்ல நீங்களே அமைச்சர் திரு செரிங்க நைட்டும் நீங்க தான்
ஆமா சமைச்சிட்டு ஆஃபீஸ் போயிருவேன் உம்
நைட் நீங்களும் வந்து இப்ப மறுபடியும் டின்னர் நீங்களே ரெடி பண்ணிருவீங்க
ஆமா சார்
அது கொஞ்சம் கஷ்டமா இருக்காதா சிஸ்டர் இப்ப நீங்க ஒர்க் முடிச்சி வருவிங்க ஒரு பபைவ் ஓ க்ளாக் சிக்ஸ் ஓ க்ளாக் இரு இருக்கும்
அதெல்லாம் இல்ல அது வந்து இதான் கண்டனியூவா பண்றதுனால பழகிடுச்சு
அதுவே ரொட்டீனு ஆயிடுச்சு உங்களுக்கு ஒர்க முடிஞ்ச உடனே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அதே
எஸ்
டிராவலிங்லாம் ஒர்க் போகும்போது டிராவலிங் கேபா இல்ல ஆஃபீஸ்லேருந்து கேப் தருவாங்களா இல்லை நீங்கள் தனியா ஆட்டோ இல்லை பஸ் எடுப்பிங்க
இல்ல பஸ் தான் சார் பஸ்ல தான்
ஆபிஸ்ல இருந்து வெக்கல் எதுவும் இல்ல நம்லே பஸ்ல எறி போற மாரி இருக்கும் ஓகே ஓகே என்ன டிஸ் ரொம்ப சிவிட்டா பண்ணிங்க சிஸ்டர் பேவரட்டா உ உங்களுக்கு ஒரு டிஷ்வு சமைக்க பிடிக்கும்ல இந்த மாரி டிஷ் சமைக்க எனக்கு நானே செஞ்சு நானே சாப்பிடுவேன் அது என் பேவரட் டிஷ் சொல்லுவ சிக்னேச்சர் டிஷ் மாரி ஒண்ண இருக்கும்ல்ல அந்த மாரி எதாவது இருக்கா உங்களுக்கு இந்த டிஸ்ன்னா அமிச்சின ஆதான் சிஸ்டர் நான் நான்வெஜ்ல பெசிபிக்கா இந்த சிக்கன் எடுத்தா நான் சிக்கன் இந்தஹனி சிக்கன் டிராகன் சிக்கன் அந்த மாதிரி நான் வெளிய செய்த இல்லாம நான் வீட்ல நல்லா செய்வேன் ஓ பெப்பர் சிக்கன் ஓகே அதோட இன்கிரீடியஸ் எல்லாம் எப்படி சிஸ்டர் நீங்க சொன்ணிங்கன்னா நான் தெரிஞ்சுப்பேன் நான் ட்ரை பண்ணி பாப்பேன் நான்
ஆஹ் ஆஹ் ஆஹ் ஆஹ் சேரி இது வெங்காயம் தக்காளி வதக்கி ஒரு ஒரு நிமிஷம் சார் ஒரு நிமிஷம் வெங்காயம் தக்காளி வதக்கி கரம் மசாலா எல்லாம் மேத ஜிஞ்சர் கார்லிக்க எல்லாம் பேட் அரைச்சு வச்சுக்கணும்
ஓகே எத்தனை கிலோ சிக்கன் எடுக்கணும் இல்ல சிசி இப்போ நான் எங்க வீட்டு இல்லமா நாலு வச்சுப்போங்களேன் இவ்ளோ சிக்கன் இ தான் கரெக்ட் இருக்கும் அதுக்கு தேவையான மசாலா இது அதுக்கு தேவைய அப்படி கேக்குறேன் ஏனா நான் ட்ரை பண்ணுவன்ல்ல இந்த இவ்வளவு போட்ட காடெட்டா இருக்கும் அந்த மாரி கேக்குறன் அளவோட கேக்குறேன்
ஆ ஆஹ சார்
ஆஹ் சொல்லுங்க ஆப்
ஹாஃ கேஜி சிக்கன் எடுத்தா பண்ணிப்பலாம் சார் எங்க வீட்டு மூணு பேர் தான் அதனால அது
ஓகே இப்ப நாங்க நாலு சாப்பிடனா கூட இந்த ஆஃப் கேஜி
இல்ல இல்ல இல்ல நம்ம சாப்பறத நம்ம சாப்பிடுறத பொறுத்து சார் நாம்ப
ஓகே ஓகே ஓகே இப்ப நான் உன் கேஜி எடுத்துக்குறேன் சேரி நீ ரெசிபி சொல்லங்க நான் இப்ப ஒன் கேஜி எத்துக்கிறேன் ரெசிபி சொல்லுங்க ந அத ட்ரை பண்ணி
உம் பெரிய அணி நாலு நாலு பெரிய ஆணியன் எடுத்துக்கணும் சார் அத சின்ன சின்னதா கட் பட்டு டொமேட்டோ ரெண்டு எடுத்துக் க்காணும்
ஓகே
அஹ் அப்புறம் வந்து மெளகா வந்து ஒரு நாலு மெளகா வந்து நடுவுல கீறிட்டு அதுக்கப்பறம் அதான் சார் எப்பையும் போல வெங்காயம் தக்காளி வதக்கிட்டு இது புதி னா புதினா மல்லி எல்லாம் போட்டு வதக்கிட்டு ஜிஞ்சர் பேஸ்ட் எல்லாம் போட்டு மட்ட மசாலா ந லைட்டா மல்லித்தூள் கலந்துட்டு திரும்ப சிக்கன போட்டு ஆமா சார்
வதக்கிட்டு அதோட அத வதக்கின பிறகு அதுக்குள்ள சிக்கன சிக்கன்
ஆமா ஆமா வ நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் என்ன தனியா பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் சிக் இக்கன போட்டு வதக்கிட்டு ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஏற்கனே சிக் கன்னா தண்ணி அவறுதான் செய் செய்யும் அதனால ஒரு கிளாஸ் கிரேவியாப் தண்ணியே வேண்டா லைட்டா தெளிச்சு விட்டுக்கலா இதே குழம்பா வேணுன்னா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்திட்டு ஆமா தண்ணி ஊத்திட்டு
சொல்லுங்க சிஸ்டர் கேக்குது எனக்கா நா வந்து சப்பாத்தி சாப்பிடுவே எனக்கு மூணு டைம் சப்பாத சாப் மு மூணு டைமு சப்பாத்தி தா சாப்டுவ சப்பாத்தி இந்த சன்னா இந்த தால் சொல்லுவாங்கல்ல துவரம் பருப்பு செய்வோ இல்ல அத ட்ரையா செய்வாங்க ப்ரை செஞ்சாங்கான அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சப்பாத்தி கூட அந்த தாலு இந்த அப்ப ஆப்பத்து கூட ஆப்பம் ஆப்பம் தேங்காப்பால் சாப்பிடுவேன் ரெண்டுமே வரட் டிஷ் தான் எங்க வீட்டுல அப்பப்போ சொல்லுவேன் இதை செய்யுங்கன்ட்டு எங்க வீட்டுல உதய கத்துினி இப்ப பாத்தாலும் மூணு இப்பவுமே அதேதான் செய்ய முடியுமா ஏன்னா நா மட்டும் இல்லல்ல வீட் இல்லா பசங்களும் இருக்காங்கல்ல அதனால செய்ய முடியாதுு சொல்லுவாங்க ஆனா இந்த மூணு டைமும் இந்த காலை மதியும் நைட்டு மூணு மூ டைம்ல ஒரு சப்பாத்தி குடுக்குறோம் சாப்பிடான் இதே மாதிரி நான்வெஜ் வந்து சிக் சிக்கன் மட்டன் மட் எல்லா சாப்பிடுவேங்க மத்த மீன் அதெல்லாம் எதுவுமே சாப்பிட மாட்ட நீங்க எப்டி சிஸ்டர் பர்ட்டிக்குலரா எந்த டிஷ் நா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை மட்டும் நான் மூணு டைம் குடுத்தாலும் சாப்பிடுவேன் அந்த மாதிரி ஏதாவது டிஷ் இருக்கா
வேலை அப்படிதான் நைட் வந்து சாஃடா தான்
ரொம்ப பிடிக்கும்னு பிடிக்கும் இந்த டிஷ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் இதை வந்து நான் எப்ப கொடுத்தாலும் விரும்பி சாப்பிடுவேன்னு அதாவதொரு டிஷ்
ஃப்ரைட் ரைஸ் சாப்டுவேன் சார் ஃப்ரைட் ரைஸ் சாப்டுவேன் ஆ
வைதேஷ் வெளிய செய்
உம் இல்ல இல்ல வீட்லயே வீட்லயே பண்ணுவேன் சார் வீட்லயே பண்ண வெளிலன்னா என்னைக்காது ஒருக்கா உம்
ஆஹ் வீட்ல அதே மாதிரிதான் இத வீட்டுல செய்யுன்னா நம்ம அரிசி சிக்கன் வந்து கட் பண்ணி வறுத்து எடுத்து கட் பண்ணி அப்படியே செய்வீங்களா இல்ல நார்மலா செய்யற மாதிரி செஞ்சிருவீங்களா
நார்மலா வெஜ்
ஓகே ஓகே சிஸ்டர் ஆஹ் சொல்லுங்க சிஸ்டர் கேட்குதா ஓகே ஓகே கே ரீசன்டா ஏதாவது ட்ரிப் போயிருக்கீங்களா எங்கேயாவது போயிருக்கீங்களா இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல ஏதாவது ஒரு ட்ரிப் போயிருக்கங்களா
எங்க எங்கேயும் போல சார் நீங்க எங்கயும் போனீங்களா
நாங்க வந்து ரெசார்ட் போனோம் ரீசன்டா பேமிலியோட ரெசார்ட் போனோம் ஒரு பத்து இருவது பேரு வந்து வேன் புடிச்சு இத ரெசார்ட் போனோம் அதுக்கப்புறம் இங் ங்க ஏலகிரி போனோம் ஏலகிரி வந்து இப்போ நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா சூப்புர பண்ணியிருக்காங்க இந்த பதவிங்கலாம் வச்சு ஒது செட்டப்பா பண்ணிருக்காங்க பர்ஸ்ட் ஏலகிரி போம் போது ஒண்ணமே இல்ல சே வ போட்டிங் இருந்தது போட்டிங் பார்க்மட்டும் தான் இருந்தது ஆனா இப்போ ரீசன்டா போகும்போது இந்த பழையங்க பழையங்க காப்பகம் ரொம்ப நல்லா அதேதா சிஸ்டர் நீங்க ஃப்ரீய நீங்க எப்படியாவது லீவ் கிடச்சா போய் பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு சம்மா சீசனு போனா கொஞ்சம் இதுவா இருக்கு இப்ப அந்த பதவிங்கள்ள வளர்க்கிறது அத நமக் கையிலேயே தூக்குலாம் அந்த பார்ட்ஸ் அப்புறம் இன்னும் கொஞ்சம் ட்ராகன் அந்த பச்சோந்தி மாதிரி ஒரு ஒது அணி இது மாரி இருக்கு இல்லையா அந்த அது அதெல்லா அங்க வெச்சி இது பண்றாங்க எல்லாமே அந்த டிராகன் மாரி இருக்குல்ல ஏலகிரியில அங்க எல்லா அனிமல்சு இருக்கு இப்போ யான இருக்கு மான் இருக்கு அந்த மாரி வெச்சி கொஞ்ஜோ இது பண்ணி பண்ணிருக்காங்க நல்லா டெவலப் பண்ணிருக்காங்க நம்ப அதுக்கு பீட் பண்ணா சாப் சாப்பாடு குடுக்கலா அதோட கொஞ்ஜோ விளாட்லா பசங்களுக்கு நல்லா இருக்கு கொழந்தைங்கெல்லா போனா நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க பசங்களா போனா நாங்க வந்து பசங்களா போம்போது பசங்க எல்லா என்ஜாய் பண்ணாங்க அவங்களுக்கெல்லா அந்த தண்ணி தீம் பார்க் மாரி சின்னதா ஒன்னு கட்டி வெச்சிருக் அதுல வந்து வாட்டர் இது வாட்டர் கேம்ஸ் எல்லா இருக்கு ஏங்க என் பசங்க ஃபுல்லா அந்த வாட்டர் கேம்ஸ்ல தா இருந்தாங்க அந்த மாரி நீங்க நீங்க எங்கயாவது போயிருக்கீங்களா
ஆங்க அங்க அந்த மாரிலா போனதில அந்த மாரிலா நா போனதில்ல சார் அந்த மாரில்லா போல இந்தோட்ட லீவுக்கு எங்கயுமே எங்கயுமே போல
ஓ ஒர்க்கே கரெட்டா இருந்ததா அப்போ
ஆமா பசங்கள மட்டு தா வெளியூர் அனுப்பி வச்சே நா போல
எனக்கு நா நா தனியா அனுப்ப மாட்டே அதனால நாங்க ஃபேமிலியா போயிட்டு வன்ட்டோ ஏனா கேப் ஓட்டுறதால இப்போ வண்டி நம்பல்து சேரி நம்ம போ பசங்கள தா லீவா இருக்கே நம்ம போயிட்டு வர்லா பசங்க எங்கயு போலன் சொல்லி ஒரு ரெண்டு மூணு எடோ போனோ இந்த சாட்டி ஏலகிரி அப்றோ இந்த கோவளம் மெரினா பீச் ப்ளு பீச் ப்ளு பீச் கூட நல்லா இருக்கு ப்ளு பீச்ல அந்த அந்த பசங்களுக்கு தா ஃபுல்லா இருக்கு அந்த மீன் வெச்சி மசாஜ் பண்ணுவாங்கல அது அந்த ஃபுட் தெருப்பின்னு சொல்லுவாங்களே அது இருந்தது அதெல்லா கொஞ்ஜோ நல்லா இருந்தது நீங்க நீங்க போய் பாருங்க நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு புடிக்கு ஓகே சிஸ்டர் டைம் ஆயிடுச்சி உங்க கிட்ட பேசன்து ரொம்ப சந்தோஷோ மீண்டும் நம்ப பேசுவோ எப்பயாது ஃப்ரீயா இருந்தா ஓகே சிஸ்டர் நன் நன்றி சிஸ்டர் தேங்க்யூ ஓகே சிஸ்டர் தேங்க் யூ
ஆ பாய் சார்